ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் தோழி வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் தோழி சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டேன் தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு தோழி நம்ம பேசலா நீங்க ஒரு அருமையான தலைப்பு சொல்லுங்க பாக்கலாம்
ஆ நீங்களே சொல்லுங்க தோழி என்ன பத்தி பேசலா ஆ கொழந்தைங்ளோட படிப்ப பத்தி பேசுவோமா
ஆ பேசலா தோழி
ஆ சொல்லுங்க இப்போ இப்பல்லா பாத்தீங்கன்னா மா படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷ் விஷயோ வந்து ஒரு பெரிய வியாபாரமா ஆயிடுச்சி இல்லீங்ளா நம்மெல்லா படிக்கிற காலத்துல பாத் திங்கன்னா எல்லாரு சேந்து நல்லா படிப்போ ஆ ம் ஆசிரியர்கள்லா ஒரு பெரிய பங்கு வெச்சிருப்பாங்க அதனால நமக்கு வந்து என்ன சொல்றத் இது ஆ அவுங்க வந்து ஃபுல் டெடிகேட்டடா இருப்பாங்க ஆ நமக்கு சொல்லிக் குடுக்கணு நம்ம அந்த மாணவர்கள வந்து ஒரு பெரிய உயரத்துல இருக்கு வெச்சிருக்கணு நல்ல ஒரு இதுவா வரணு அப்புடிங்கிற மாரி அவுங்க நெனைப்பாங்க நமக்கு சொல்லியு குடுப்பாங்க ஆனா இப்பல்லா பாருங்களே அந்த மாதிரி சின்சியரா யாரு சொல்லி் குடுக்குற மாதிரி எனக்கு க்கு என்னமோ தெரியல ஒவ்வொரு விஷயத்தையு நம்ம போய் ரெக்யூஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு நீங்க இத பண்ணுவீங்களா இல்ல அது பண்ணுவீங்களா அப்படிங்கற மாதிரி இருக்கு இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆ கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கற காலகட்ட கட்டங்கள்ல வந்து நறைய எடத்துல இந்த மாதிரி நடக்குது நம்ம முன்னாடியெல்லா பாத்தீங்கன்னா அ பழங்காலத்து எல்லா பாத்தீங்கன்னா இந்த குரு குல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆசிரி யரிரு அ அவுங்க அந்த வா ஆசிரியர் ஒரு வீட்டுக்குள்ள போயி ஆ மாணவர்கள் வந்து அ படிக்கிறது தா வந்து குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க அந்த மாரி ஆ கல்வி முறைகள் பாத்தீங்கன்னா வந்து ஆசிரியர் என்னென்னா சொல்றாங்களோ அதெல்லா ஆசிரியருக்கு பணிவிடை செஞ்சி கல்வி கற்ற முறைகளும் இருந்துச்சு ஆனா இப்போ காலகட் டங்கள் வந்து வேற மாதிரி இப்போ ஒரு இப்பல்லா பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஒரு எண்பதுல தொண்ணூறு எல்லா பாத்தீங்கன்னா ஆசி ஆசிரியருக்கு வந்து ம ம மாணவர்கள் வந்து பயப்படுவாங்க ஏன்னா ஆசி யருக்கு வந்து ஒரு முரு முழு சுதந்திரம் வந்து உண்டு ஒரு அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா ஆசிரியர் மட்டும் தா வந்து பிள்ளைங்கள வந்து நல்லபடியா வளக்க முடியு அவுங்க வந்து சொல்லிக் குடுக்கறதுதா பிள்ளைங்களுக் கு அப்டின் ற இருந்த கண்ணோட்டத்துனால ஆசிரியர்களுமே வந்து நடந்துப்பாங்க இப்போ அந்த மாரி இல்ல தோழி இப்போ உங்களுக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல
கண்டிப்பா நீங்க சொல்றத நான் நூத்துக்கு நூறு நான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு இப்ப நம்ம காலத் ல நீங்க சொல்ற மாரி நம்ம அம்மா அப்பா படிச்ச காலங்கள்லையு செரி நம்ம நம்ம படிச்ச காலங்கள்லையு ஆசிரியர்கள்லா வந்து கண்டு மாணவர்கள் எல்லா பயப்பட்டாங்க அந்த படிப்புக்கு அதுங்கான மரியாதையும் குடுத்த மாதிரி தா நான் சொல்லுவே அந்த படிப்பு எப்டி அந்த ஆசிரியர் வந்து வெறும் படிப் படிப்ப மட்டு சொல்லி் குடுக்கலீங்களே நல்ல ஒழுக்கத்தையு சொல்லி குடுத்தாங்க யாரருகிட்ட எப்புடி மரியாதையா நடந்துக்கணு எப்பிடி ஒழுக்கமா இருக்கணு வாழ்க்கைல எப்டி வந்து வெளி வாழ்க்கியில போனா எப்பிடி நாம ந டந்துக்கணு அத எப்டி நம்ம அத வந்து எதிர் கொள்ளணு எல்லாமே நம்ம எல்லா விஷயங்களுமே அவுங்க சொல்லி தருவாங்க நம்ம அத பின்பற்றணு ஒரு ஆசிரியர பாத்தா நமக்கு ஆசையா இருக்கு ஆ இவங்கள பா இவங்க இவங்களோட இவங்களோட வழிகள்லயே நம்ம பின்பற்றணு அப்படிங்கற ஒரு விஷ் ளைங்க நம்ம அந்த ஆசிரியரை பத்த துல நமக்கு நமக்கு இருக்கு நமக்கு தோணு ஆனா அதுவே பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எல்லாம் அந்த பசங்களுக்கு எல்லா என்ன பயோ இல்லையா இல்ல அந்த ஒழுக்கத்த செரியா வந்து அவுங்க கத்துக்கறக்கு அவுங்களுக்கு அ ஒரு ஆர்வம் இல்லையா எப்புடின்னு என்னன் சொல்றதுன்னு தெர்ல எல்லாத் த்திமே ஒரு வந்து எல்லா விஷயங்களுமே அவுங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கறாங்களோ இல்லப் எனக்கு எல்லாமே தெரியு அப்புடிங்கற ஒரு பெரிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நெனப்பு இருக் க்குதோ அப்டிங்கிற மாதிரியு தோணுது அதனால எப்பமே பாத்தீங்கன்னா படிப்புங்கற ஒரு விஷ் யத்த நம்ம ஒழுக்கொ ஒழுக்கொம் படிப்பு இந்த ரெண்டைமே ரொம்ப ஆ ஒ ரொம்ப சிறப்பான முறையில நம்ம கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கைல மேல் மேலூ நம்ம உயரகத்துக்கு தா போவோன்னு நா நெனைக்கிற
ஆமா தோழி கண்டிப்பா தோழி இப்போ இருக்ற மா முறை மாற்றங்கள்வு ஏ அப்டின்னா பாத்தீங்கன்னா இப்பல்லா நா நம்புளுக்கான சட்டங்கள் வந்து நறைய மாறிடுச்சு அ கு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க் நறைய சட்டங்கள்லா வந்துருச்சு எது அதே வந்து பிள்ளைங்கள வந்து அனாவசமா வந்து துன்புறுத்தக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பு முறை கள் நறையா இருக்றதுனால சட்டங்கள் நறையா வந்துட்டதுனால அந்த அதனால என்ன ஆயிடுதுன்னா வந்து ஆசிரியர்களோட அந்த கண்டிக் கிற தன்மைகளுமே வந்து மாறிடுது பிள்ளைங்களோ ட இப்ப இருக்ற சூழ்நில பாத்தீங்ன்னா மனநிலைமே மா றிடுது முன்னாடிலா பிள்ளைங்களுக்கு வந்து அ மனநிலை வந்து எப்டி இருக்குனா அம்மா அப்பா திட்னாலு செரி எதாது சொல்லது சொ ஏதா சொன்னாலு செரி அவங்க ஏத்துக்குவாங்க இப்போ இருக்ற இதுல வந்து அப்டி இல்லவே இல்ல
கண்டிப்பாங்க
நீ பண்ற அப்டின் சொன்னா அந்த ஒரு இதா கூட அந்த இத வந்து அவங்களால பிள்ளைங்கள வந்து ஒரு தோல்வியோ வெற்றி ஏத்துக்கிறதுக்கு நறைய பேருக்கு வந்து ஆ ம இது இரு க்கு ஆனா அந்த தோல்விய எடுத்துக்கிறதுக்கோ இல்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட அலா ஒரு ஒரு இதுல பிள்ளைங்கள பழகி அ இன்னு கூடி சேந்து பழகுற அந்த பண்புகள் வந்து இப்போ கம்மி ஆய்ட்டதுனால
பிள்ளைங்களோட இதுவுமே கா இது ஆயிடுச்சு ஆப் ஆசிரியர் வந்து இத செய்யக்கூடாது இந்த மா த்தா எழுது அப்டின் சொன்னா கூட அத ஏத்துக்கிறதுக்கு அவங்களு கஷ்டமா இருக் கயோ என் ஆசிரியர் வந்து என்ன வந்து திட்டிட்டாங்க அ அய்யோ என்ன வந்து அவமானப்படுத்தி ட்டங்க எல்லா பிள்ளைங்களுக்குள்ள அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல இருக்கறதுனால தா ஆசிரியகளுமே இப்பல்லா வந்து அ அதுக்கு தகுந்த மாரி அவங்கள வந்து அவங்களோட முறைகளுமே மாத்திக்கிறாங்க கடுப்பு தன்மைய வந்து கம்மி பண்ணிடுறாங்க அதுதா நெனைக்கிறே தோழி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன தோழி இதுல
ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதாவ்து இந்த தோல்விய அவங்கனால ஏத்துக்க முடியிலன் சொன்னீங்க பாத் தீங்ளா அதுதா இன்னிக்கு இருக்ற ஒரு இது ஒரு உண்மையான ஒரு விஷ்யோ அன்னைக்கெல்லா பெ பெற்றோர்கள் வந்து கண்டிச்சாங்க எனக்கு பொறுத்த வரைக்கூ பெற்றோர்கள்ல்லா வந்து பிள்ளைங்க எதாவ் ந்து தப்பு பண்ணனாலோ இல்ல படிக்கலனாலோ நல்லா அடி அடி குடுத்து வளத்தாங்க என்ன பொறுத்த வரைக்கு அதல்லா ஒரு நல்ல விஷ்யோந்தான் நா சொல்றே ஏன்னா அன் அந்த அடியினாலயே அந்த பயத்துனாலயு தா அவங்க வாழ்க்கில வந்து சில விஷ்யங்கள் தவறுகள் பண்றதுக்கு அவங்க அந்த அந்த யோசிச்சாங்க அந்த பயோ இருக்கறதுகுனால தா ஆனா இப்ப எல்லா பாருங்கள பெற்றோர்களு பெருசா கண்டிக்கிற மாரி தெர்ல பிள்ளைங்களோட வழியிலே என்னமோ அவ்ளோ செல்லொ குடுக்குறாங்க அவ்வளோ இதுவா பண்ணி க்கிறாங்க அவங்கதா அதிசியமா வந்து அவங்க புள்ளைங்கள வந்து இந்த மாரி வளர்த்துற மாரி ஒரு மாரி நடந்துக்குறாங்க அப் பிடி கெடையாதுங்க அந்த விஷியத்த அவங்களுக்கு நீங்க செல்லமாக வளத்துனா கூட அத புரிய வச்சா கூட பரவால்ல அத புரிய வெக்கிறதும் கெடையாது அந்த கொழந்த என்ன சொல்லுதோ அத பெற்றோர்கள் கேக்கறது வந்து அந்த படிப்பு விஷியத்துல எல்லா என்ன பொறுத்த வரை திக்கு உதவாத ஒரு விஷியமா நா பாக்கினறே அதே மாரி ஆசிரியர்களு நம் ப்படிதா முந்தியில ரொம்ப கண்டிப் பா இருப்பாங்க அ இப்பெல்லா ஏ ஆசிரியர்கள் பயப்பற்றான்னா எந்த ஒரு விஷ் யன்னாலு பெற்றோர்கள் போயிற்றாங்களே அதாவது நீங்க எப்படி எ பையன இந்த மாதிரி அ பேசுறீங்க இந்த மாரி பண்றீங்க நா உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிருவே உங்கள வேலைய உட்டு தூக்கிருவே அப்படின்னு அவங்கள எல்லா இது பண்ணும்போது அவங்களு பெருச கண்டுக்கறதில்ல அந்த அந்த காலத்துல எல்லா பாருங்க படிப்ப பத்தி இது பண்ணும் போது எங்க அப்பா எல்லா நா சின்ன புள்ளையா இருக்கும் போதெல்லா என்ன பண்ணுவாருன்னா நல்லா அடிங்க தோல்ல உரி கண்ண தவிர மத்த எல்லாத்தைம் அடிங்மேங்கே அப்டின் சொல்லி வளத் சொல்லி எங்க எங்க அண்ணோட ஆசிரியர்கிட்டே சொன்னதெல்லா எனக்கு இன்னு ஞாபக இருக்கு நம்மளுக்கு அந்த பயோ இருக் பண்ணுங்க அந்த பயோ இருந்தா மட்டுந்தா இந்த படிப்ப பத்தின நாட்டோம் நமக்கு இருக்கு இருக்கு
கண்டிப்பா தோழி இப்போ இருக்கிற சட்டங்கள் நறைய இப்போ வருது பாத்தீங்களா அ எல்லா எடத்துலயுமே பாத்தீங்கன்னா அ ப்ப பசங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் லைன் அப்படின்ற ஒரு நம்பர போட்டு வச்சறாங்க சோ இதெல்லா பாக்கும்போது ஆசிரியர்களு என்ன எடு அதா அவங்களோட முறைகள் வந்து மாத்திக்கிறாங்க ஐயோ நம்ப புள்ளைங்கள வந்து கண்டிக்க கூடாது நம்ம வந்து அந்த ஒரு கண்டிப்பு முறைய தாண்டி பிள்ளைங்கல வந்து புரிஞ்சி படிச்சிக்கணு அவுங்களுக்கு வந்து வளையாட்டு முறையில கத்துக்கணு அவுங்களே வந்து படிக்கணுன்னு ஒரு ஆருவோ இருந்து அத கத்துக்குட்டோ அப்படின்றதுனாலே என்னா பண்ணிற்றாங்க இந்த கண்டிப்பு தன்மைய வந்து நறைய கம்மி பண்ணிற்றாங்க அதனால இப்போ நம்ப அந்த காலத்துல இருக்கிற முறைகளு இங்க இப்போ இருக்கிற முறைகளு வந்து பாக்கும்போது அந்த காலத்தில் படிச்சப்போ நம்பல்லா அந்த முறையில்ப வளந்து வந்த நம்ப வந்து இப்ப இருக்கிற இத பாக்கும் போது ஏ இவுங்க வந்து பிள்ளைங்க வந்து ப பயப்படவே மாட்டேங்கிறாங்க நம்பல்லா தேருவுகள் அப்படின்னா எவ்ளோ பயபக்தியா படிப்போ அதே மாதிரி அ இது எதாவது ஆசிரியர் படிக்க சொன்னாலு ஐயோ நாளைக் நம்மள அடிப்பாங்களே அப்படின் சொல்லி ட்டு நம்ப எழுதுவோ ஆனா இப்பல்லா அந்த இதுவே கடையாது ஹோம் ஒர்க்கு பண்லனாலு என்ன பண்ணிற்றாங்கன்னா அவங்களோட பெற்றோருகள் கிட்ட வந்து அத சொல் அ எழுதி குடுத்துற்றாங்க உங்க பிள்ளைங்க வந்து இன்னைக்கி ஹோம் ஒர்க்கு முடிக்கல நீங்க என்னன் பாத்து முடிச்சி குடுங்க அப்டின் தா சொல்றாங்க ஏம் பண்ணல அப்படின் சொல்லி பெற்றோர்கள வந்து கேள்வி கேக்கல அப்பல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கு கம்மியா இருந்தாலு சரி எதாவது பள்ளியில வந்து எதாவது தப்பு எதாவது செஞ்சாலு சரி என்ன பண்ணுவாங ஒடனே அம்மா அப்பா கூ ட்டுருவாங்க அவங்க அம்மா அப்பா போய் கூப்ட்டு வாங்க அப்டின் சொல்லி அ அந்த அவங்க கிட்ட எடுத்து சொல்லுவாங்க இந்த மாரி உங்க ப ப பசங்க இந்த மாதிரியான விஷ்யங்கள் பண்ணிட்டாங்க வீட்டு பாடோ பண்ணல இந்த மாரி ஆசிரியர் எதுத்து பேசிருக்காங்க அப்டின் சொல்லிட்டு சொல்லுவாங் இப்பல்லா அது வந்து மாறிடுச்சு அது எப்படி சொல்றது நம்மளோட கால சூழ்நிலைக்கி அ தகுந்த மாதிரி எல்லா முறைகளுமே வந்து இப்போ மாறிட்டுதா வருது
எல்லா எடத்துலயுமே அதுல பெரிய மாற்றம்தாங் தோழி அதாவது அப்பெல்லாம் பாருங்க படிச்சி முடிச்சிட்டு டியூஷன் வேற போவோ நம்ம டியூஷன் போனா கூட நம்ம பேரண்ட்ஸ் எல்லா வந்து பெருசா இது பண்ண மாட்டாங்க நம்ம பயந்துட்டு படிக்கத்தான் செய்வோ இன்னைக்கி வந்து லட்சக் க்கணக்குல அதாவது டியூஷன்னா இருக்கட்டு எதாவது கோச்சிங் சென்டரா இருக்கட்டு எல்லாமே பாருங்க ஒரு ஆயிர ரெண்டாயிர அந்த மாரி கணக்கெல்லா இல்ல எல்லாமே லட் லட்சக்கணக்குலதா அந்த தொகைய நம்ம கற்றோ அத கட்டுனதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்ல அந்த பசங்களுக்கு வந்து அ மார்க் எடுக்க றாகளா அப்டின் பாத்தா அதுவு ஒரு பெரிய கேள்விக்குறியாதா இருக்கு சரி இத்தன செலவு பண்ணுணோமே அவுங் உக்கார வச்சிருக்காங்களே படிப்பு சொல்லி குடுத்திருக்காங்களே சரி நம்ம பைய இந்த நல்ல மார்க் எடுத்து து ஒரு நல்ல ஒரு வேலைக்கி நல்ல ஒரு இது பண்ணிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இரு க்குதானு கேட்டா அதுவு இல்லைங்க இன்னைக்கி இன்னைக்கி பெற்றோர்கள் பயப்படுறாங்க இவ்ளோ இது பண்றோமே மார்க் வருமா வராதா அப்டின்னு பயப்படுறாங்க அந்த அந்த காலத்துலல்லா நாங்கள்லா ஏ நாலு அஞ்சு மூனு பொண்ணுங்க இருக்கோம் மூனு பொண்ணப் பத்தியு எங்க அப்பாலா மார்க் வருமானு ஒரு நாள் கூட கவலைப்பட்டது கெடையாது ஏன்னா நாங்க படிச் சிருவோ ஒரு நம்பிக்கையு இருக்கு அந்த மாரி ஒரு ஸ்கூல்லதா விட்டுருக்கோங்கற ஒரு நம்பிக்கை எல்லாத்த எடத்தலுமே அந்த நம்பிக்கை வந்தோன திருப்பி வந்து அவுங்க நம்பிக்கை காப்பாத்துற அளவுக்கு தா இருந்துச்சு இன்னைக்கி எதையுமே நம்பவு முடியல அவுங்க எதுவு குடுப்பாங்கங்கற ஒரு இதுமே நமக்கு தைரியமும் இருக்கறது கெடையாது
ஆமா தோழி இப்ப இருக்கற காலகட்டங்கள்ல இந்த கல்வி முறை அப்டின்றது பத்தி ரொம்ப வந்து ஒரு எட்டாக்கனியா போ இப்ப வந்து படிப்பறிவு வந்து எல்லாருக்மே கெடைச்சிருச்சி ஆனா ஆ ஒரு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கெடைக்கிறதோ இல்ல ஒரு நல்ல மார்க் எடுத்தா கூட இப் இப்ப வந்து அதுக்கான சீட் வந்து கெடைக்கறதே இல்ல ஏன்னா நெறைய பேரு இப்ப வந்து நல்லா படிக்க ஆரம்பிச் ட்டாங்க நெறையா இப்ப வந்து முன்னாடியெல்லா வந்து போட்டியிலே எந்த போட்டியுமே இருக்காது ஏன்னா அப்பெல்லா படிச்சவங்க ளே கம்மி அப்போ யாருக்குமே படிக்கணு அப்டின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க நீ வந்து படிச்சா படி இல்லன்னா என்ன பண்ணுவாங்க வெவசாய குடும்பத்துல இருக்கவங்க அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க செரி நீ படிக்கிற வரைக்கு படி படிக்கலையா ரெண்டு மாட வாங்கி தர வச்சக்கோ வயல வாங்கி தர வச்சுக்கோ இப்டி தா சொல்லி பசங்கள இது பண்ணுவாங்க ஆனா இப்போ நம்மல்லா பாத்தீங்கன்னா படி மார்க் கெடு அப்பதா இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கெடைக்கு இல்ல இந்த கல்லூரியில வந்து நம்ளுக்கு
இத சொல்லி சொல்லியே இந்த பசங்களுக்கு திணிக்கறதுனாலயோ எண்ணமோ தெரியல அந்த பசங்களுக்கு அந்த படிப்பு மேல இருக்கிற நாட்டோ கம்மி ஆயிட்டே வருது இதுல போட்டிங்க வேற எவ்ளோ அதிகமா இருக்கு அ நீ ஃபஸ்ட் ஃப்ஸ்ட் வரயா நா ஃபஸ்ட் வரனா நா இதுல போவே நீ எப்டி போவியா அப்டிங்கிற மாதிரி எனக்கு இந்த காலேஜூல இப்ப இதுல இந்த காலேஜுக்கு போணு அந்த ஸ்கூலுக்கு போணு அப்படிங்கற நா அதுல சேர போற அப்படிங்கறதே இன்னைக்கு எல்லா ஒரு பெரிய ஒரு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஒ பெரிய போட்டி பங்கா ஆயிடுச்சு
கண்டிப்பா தோழி இப்பல்லா நூறு சதவீதத்துக்கு சதவீத மார்க்குக்கு தொண்ணு த்தி ஒம்போது புள்ளி வைக்கிற புள்ளங்களே வந்து தடுமாடறாங்க ஏன்னா அந்த ஒரு இதுலயே வந்து ஆ ஒ இப்ப சதவீதோ கூட கெடையாது அது ஏதோ ஒரு ஆ அதுலே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இதுல மார்க்ல தா நெறைய பேரு க்கு வந்து வாழ்க்கயே மாறுது இப்பல்லா ஆ ப என்ன பொறுத்தவரைக்கு என்னன்னா பத்தா வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரு இப்ப தொண்ணூத்தஞ்சு சதவீதோ மார்க் எடுத் எடுத்துட்றாங்க நைன் பைவ் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே கடந்துடுறாங்க ஆனா அதே பசங்க பன்னெண்டாவது பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு வரும்போது அந்த மார் கெடுக்கறதே கெடையாது ஒரு நைன்டி ஃபைவ்
ழி நா நெறையா பகிர்ந்துகிட்டேன் தோழி நா நறையா எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வந்தா நா உங்ககிட்ட நா இன்னு பேசுறெங் தோழி நன்றி
நன்றி தோழி நன்றி